ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
இதோ இப்பதா சாப்ட்டேங்க சாப்டுட்டுதா உக்காந்திர்க்கே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு இப்பதா சாப்ட்டு வந்த
சேரி ஓகே என்னங் என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
இன்னிக்கு சப்பாத்தியு பன்னீரு செஞ்சாங்க
செரி சேரிங்க ஓகே ஆ
நீங்க என்ன சாப்டீங்க
நா இன்னக்கி நான்வெஜ்தாங்க சிக்கன் சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்புறோ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ரைஸு
ஓ அப்டிங்ளா வேற இன்னைக்கு வெளியலா போறேங்ளா சண்டேனால
இல்லங்க இன் ஒரு நாள்தா ரெஸ்ட் எடுக்க முனியு ஏனா டெய்லி பசுங்க ஸ்கூல்க்கு அதுஇதுன்னு போக கரெக்ட்டா இருக்கா ரொட்டீன்னு
சேரி அதுனால ஓகே இன்னு கொஞ்ச நேரகாஸ் ரெஸ்ட் எடுக்குலான்ட்டு கொஞ்சோ போ ஒடம்ப்வேற கொஞ்சோ சரியில்ல எனக் கொஞ் ஃபீவரிஷ்ஷா இருக்கு சரி அதா ஓகே பாத்துட்டு இது பண்லா அப்டின் சொல்ட்டு உட்டுட்ட
ஆஸ்பத்திரி போய்
இல்லேங்க இனிமே தா போலாம் சரி இன்னைக்கு காலில இருந்துஒரு மாதிரி இருக்கு சரி இன்னைக் கூட பாத்துட்டு வேனா நாளைக்கு போலா அப்படின்னு ஒத்துக்கிட்டே
ஓ சேரி சேரி இனி போய் பாத்துட்டு வாங்க என்ன ஆச்சுன்னு
ஆமா ஆமா ஏன்னா அது இப்ப வந்து கிளைமேட் வேற கொஞ்சோ இதுவா இருக்கா அடிக்கடி மழை பெய்யுது அப்புறோ வெயில் அடிக்குது அதுனால வந்து ஒரு மாதிரி உடம்பு கொஞ்சோ அசதி மாதிரி ஆயிடுது அப்டியே அப்பப்போ
ஓ அப்படியா
உங்களுக்கு எப்படி
வேற நீங்க தா சமைச்சீங்களா இன்னைக்கு
ஆமாங்க நானு எங்க அம் அம்மா வந்தாங்க இன்னிக்கு அப்ப அம்மாவு நானு சேர்ந்து தா செஞ்சோ
ஓ சேரி சேரி
நீங்க பன்னீர் இது எப்டி செய்வீங்க
எனக்கு செய்ய தெரியாது எங்க அம்மாதா செய்வாங்க
அப்படியா சேரி அ ஆ
எனக்கு சமைக்கவே தெரியாது எங்க அம்மாதா எல்லாமே செய்வாங்க
ஓகே ஓகே ஆ
நீங்க எப்டி நீங்க எல்லாமே சமைப்பீங்ளா
ஆ நா எல்லாருமேவு ஒண்ணுமே சொல்லாததுக்கு எல்லாமே செஞ்சிருவேன்னு வச்சுக்கோங்களே
ஓ செரி செரி
ஏனா நா தனி நான்தா நானு பச பசங்களு தா இருக்கோனால நானே செஞ்சிருவ ஏன்ன காலை எப்படியோ அவுங்க லன்ச் பேக் அப் பண்ணி உடணு அதுனால ஓகே கால்லயே எல்லா செஞ்சுருவா அப்டியே
ஓ நா இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ கத்துக்குட்டு இருக்கே இப்பதா எனக்கு இப்பதா எனக்கு டீ மேகி அதெல்லதா செய்ய தெரியு வேற ஓரளவுக்குலா எனக்கு செய்ய தெரியாது
சேரி சேரி ஆ
இனிமேல் தா கத்துக்கணு
சேரி சேரி பொறுமையா கத்துக்கோங்க பிரச்சன இல்ல உ
அதுதா எங்க அம்மாவு அக்காவு இருக்குறனால அவுங்களே எல்லா வேலையு செஞ்சு முடிச்சிருவாங்களா
ஓகே ஓகே ஆ
அதுனால எனக்கு இன்னு வேலையே வந்ததுல
ஆமா உ தனியா உங்களுக்கு அந்த இது வரும்போதுதா தெரியு யாரா இல்லாத டைம்ல நீங்க பண்ணி பாக்கு போது அப்பதா தெரியு பஸ்ட் ஸ்டாட்டிங்ல பண்ணுபோது கொஞ்சோ இதுவ தா இருக்கு ஏனா எல்லாரும ஸ்டாட்டிங்கொஞ்சோஇதுவா இருக்கு தப்பு தப்பா தா பண்ணுவோ நானு அப்படிதா உப்பு அதிகமா இருக்கு காரோ அதிகமா போட்ருவோ அப்றோ போக போக அப்டியே ரெண்டு மூனாட்டி பன்னி பன்னி வருபோது பிராக்டிஸ் ஆயிரு உங்களுக்கான எந்த டிஷ் நொம்ப புடிக்கு சாப்பாட்டுல என்ன அ விரும்பி சாப்பிடுவீங்க
நா பன்னீர் தா விரும்பி சாப்பிடுவே
ஓகே ஆ
நீங்க
நம்ம நா எங்குக்கு நாங்க மோஸ்ட்லி நான்வெஜ் தா அது ஃபிஷ் தா மோஸ்ட்லி நெறைய இது பண்ணுவோ நா இது குடிச்சு சிக்கன் மட்டன் கூட அவளோது இல்ல ஃபிஷ்சு தா வந்து நெடியா இது பண்ணுவோ ஏன்னா அங்க கொஞ்ச சவுத் சைட்னால கொஞ்ச அது தா நெறைய சாப்டுவோ
ஓ அப்டிங்களா
ஆமா
நாங்க வெஜிடேரியனாலா ஃபுல்லா வெஜு தா
ஓகே ஓகே ஆ எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆ பியூர் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் ருக்காங்க அவுங்களு வந்து என்னானா இங்கவ ஏ வீட்ல வந் சாப்டுவாங்க ஆனா அவுங்களுக்கு வந்துங் நீங் சொன்ன மாரி வெஜ் ரொம்ப புடிக்கும் கா அப்றம் வரும்போதுல்லங் எங்க அம்மா அம்மா வந்து பருப்பு கொழம்பு அதெல்லா வெப்பாங்க அவியலு அப்ரோ ஆ தயிர் போட்டு இந்த இது வெள்ளரிக்கா போட்டு கிச்சடி மாரி வெப்பாங்க அது ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க பசங்கல்லா
ஓ செரி செரி நானு போவே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லா போனே எனக்கு வெஜ் தா செஞ்சு வெப்பாங்க
சேரி சேரி ஆ
த இப்ப கொஞ்ச வெயில் கம்மியானா எங்கயோ வெளிய நிக்கு வெள்ளிக்கெழம எங்கயு சுத்திட்டு வர்லா சே ஞாயித்துக்கெழம எங்கயு சுத்திட்டு வர்லா
ஓ சேரி சேரி வெயில் ஆமா வெயிலு தா அப்பப்போ இதுவு நொம்ப அதிகமாதா இருக்கு என்ன பண்றதுக்கு நேத்து தான் கொஞ்சம் லைட்டா கொஞ் சோ மழ ட்ரெஸ்லிங் ஆன மாறி இருந்துச்சு பாத்தா இதுவாயிடுச்சு அதுல மழையில வெயில போயிட்டு வந்தனா எப் பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போறா போயிட்டு விட்டுட்டு வரலானு போனா அந்த டைம்ல பாத்தா மழ வந்துருச்சா வழியில கொஞ்சம் நனைஞ்சுட்டேன் அதுதான் எனக்கு அப்டியே கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு
இப்ப கொஞ்சம் வெயிலா இருக்கா அப்ப வெயில வந்து போறதுக்கு ஒரு மாரியா இருக்கும் வெளியே போனா தல சுத்துமா
ஆமா
அப்ப செரி கொஞ்சம் வெயில் கம்மியாகட்டும் அப்றம் போலாம்
ஓ செரி செரி ஆமா அதுவும் நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க எங்க அப்பா கொஞ்சம் ஏஜ் தான் அவங்களும் அந்த மாறி வெளிய போயிட்டு வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிறாரு டயர்ட் ஆயிட்டு அவருக்காக அப்டியே ரொம்ப சோர்வாயிறாறு தல சுத்தற மாரி வந்துறுது என்ன இதுனே தெரில கிளைமேட்டே ரொம்ப மோசமா இருக்கு
அதுதான் தூ ரொம்ப வெயிலாலயும் போவ முடியாது தலல்லா வழி வந்துடும் அப்ரோ
ஆமா கண்டிப்பா இப்ப ஹெல்து தா நொம்ப முக்கியோ நமக்கு அதா நெறைய டீஹைட்ரேஷன் ஆகாம நெறைய தண்ணி அடிக்கடி குடிங்க
உ தண்ணி அடிக்கடி கூடிப்பே ஆனாலும் ஒரு லிட்டருக்கு மேல குடிக்கவே முடியறதுல
ஆ கண்டிப்பா நான் ஆனா வந்து ஐஸ் வாட்று அதெல்லா குடிக்க மாட்டே ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கொஞ்ச டான்சஸ் சைனஸ் எல்லா இருக்கா அதெல்லா குடிக்க மாட்டே நா என்ன சூடு தண்ணியா குடிப்பே அப்ப சூடு தண்ணிய கொஞ்சம் குடிக்கும் முந்து அப்டியே தாகம் நின்றுருந்து நமக்கு ரொம்ப தாகம் எடுக்க மாட்டேந்தா அத குடிச்சுட்டே இருந்தா அப்டியே கொஞ்சம் அப்டியே இதுவாயிடுது
நானும் ஜில்லு தண்ணி குடிக்க மாட்டேன் இந்த நார்மலா பானையில வெப்பாங்கல்ல
ஆ செரி செரி ம
ஆ மண்பா அதுல வச்சாவே அது ஆட்டோமேட்டிக்கா ஜில்லுன்னு ஆய்டுமா அதுதா குடிப்போ
ஓ செரி செரி அது நல்லதுதா ஹெல்த் ஆனா நா வந்து எங்க வீட்ல ஃபுல்லா சூடு பண்ணிதா குடுப்போ பாய்ல் பண்ணி பசங்களுக்கு அப்டித்தா குடுக்குறது சரி ஏதோ ஹெல்த் இதுவு வைரஸ் அந்த ஹெல்த் இஸ்யூ எதுவும் வந்தறக்கூடாது அப்டின் சொல்ட்டு அப்டியே பிராக்டிஸ் ஆயிச்சு
எனக்கு என்னன்ன தெர்ல இந்த சுடுதண்ணி எனக்கு புடிக்கிறதே இல்லையா
ஆ ஆ
ஒரு மாதிரியா டேஸ்ட் அடிக்கு ஒரு சில நேரோ
ஆமா அது குடிக்காம குடிக்கும் போது கொஞ்சோ இது நாங்க ஸ்டார்ட்டிங்கே குடிச்சு பழகிட்டனால எங்களுக்கு அது தெரியல பட் நீங்க வந்து அப்டி இல்லல்ல அதா பழகாதனால ச புதுசா பண்ணும்போது கொஞ்சோ உங்களுக்கு இதுவாதா இருக்கு
அ ரெண்டு மூணு டைம் எங்க அம்மா குடுத்தாங்க ஒரு மாரியா இருந்தாலு அத அப்டியே விட்ருவே ஏதோ சளி கா காய்ச்சல் இல்ல‌ தொண்டை வலி எதோ இருந்தா மட்டூ குடிப்பே
சேரி சேரி ஆ அப்புறம் வேற அம்மால என்ன பண்றாங்க படுத்துட்டு தூங்குறாங்களா
ஆ இப்பதா எங்கம்மா கிச்சன் எல்லா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லா வேலை இருக்கு க்கு அதெல்லா பண்ணிட்டு இருக்காங்க
செரி செரி ஆ
நானு எங்க அப்பாவும் மட்டுந்தா தூங்கிட்ருக்கோ
ஓ ஓகே ஓகே உம் அக்கா
இப்போ எங்க அக்காவு அம்மாவு ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க
சேரி சேரி ஓகே ஓகே உம்
அப்புற எல்லா கொஞ்சோ நேரோ தூங்கி எந்திரிச்சு அப்டியே கிளம்பிருவோ எங்கேயோ வெளியே
செரி ஓகே ஓகே உம்
அப்டியே எங்கேயோ போய் சுத்திட்டு நைட்டு டின்னர் எல்லா முடிச்ட்டு சாப்பாடு எல்லா முடிச்சுட்டு தா வருவோ
ஆ பரவால்ல பரவால்ல போயிட்டு வாங்க இதுவா இருக்கு உம்
நா எப்பவுமே சண்டேனா போயிருவோ ஃபேமிலியா வெளிய
ஓகே ஓகே ஆ
இந்த ஒரு நாள் தா எல்லாருமே ஃப்ரீயா இருக்கறனால எல்லாரு சேர்ந்து வெளியே போயிட்டு அப்டியே சாப்ட்டு
ஆமா நா அப்றோ அடுத்த ஒன் வீக் ஃபுல்லா ரொட்டின் வந்துரூ
அதா ஒரு நாள் சண்டேஸ் சாயிந்தரோ அம்மாக்கு கிச்சன்ல இருந்து ரெஸ்ட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா நல்ல விஷய தா அது எனக்கு சின்ன பசங்க இருக்கறனால வந்து இது பண்ண முடியல டக்குனு எதுக்காது என்னைக்கு உடம்பு சரி இல்லனால எங்கேயும் போக முடியல வர முடியல அது அவுங்களையு கூட்டிட்டு போனா ஏதா பண்றாங்களா அவுங்களுக்கு இப்ப ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா இனிதா கொஞ்சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கனு இல்லனா அப் இப்ப தா இனிமேல் தா எல்லாம் வரும் உங்களுக்கு ஜொரோ வரும் கோல்டு வரும் ஃபீவர் வரும் அடிக்கடி லீவ் போட்ற மாதிரி ஆய்டும் சிச்சுவேஷன்லா ஆனா இது கொஞ்சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கலனா அதா
இதுக்கு மேல வெ வெயில் வந்தாலே சி மழ வந்தாலே இந்த பிரச்சன ஆரம்பிக்கு
ஆமா கண்டிப்பா இதுக்கு மேல அதுதா அப்பப்போ அது நல்லா மழ பெஞ்சா கூட பரவால்ல அப்பப்போ லைட்டா தூறள் போடுது நின்னுறுது அது வந்து என்னென்ன அந்த ஒருமாரி சூட கெலப்புற மாரி ஆயிடுது கிளைமெட்டே
ஆமா அதுவு நெறைய பேத்துக்கு சளி எல்லா செட் ஆகலேன்னா அவ்வளோதா இரும்ப ஆரம்பிச் சிருவாங்க ரொம்பவே
ஆமா அது இப்ப என்னென்னா ஒ வந்த ஒரு மாச ஆனாலு போகுமாட்டன்தே எல்லாரு அதா சொல்றாங்க என்ன எது மருந்து குடிச்சாலு போக மாட்டேன்து கஷாயோ குடிக்கிறோ எல்லாமே பண்றோ எது பண்ணாலு வந்து செரியே ஆக மாட்டேந்து என்னென்னே தெரியல அப்டின் சொல்லிட்டு எல்லா சொல்றாங்க
ஆமா
கேக்கும் போதே பயமா இருக்கு என்னென்னமோல்லா வருது புதுசு புதுசா என்ன பண்றதுக்கு நம் பசங்கள பாக்க ஆள் வந்தா ரொம்ப கஷ்டோ ஆமா கண்டிப்பா நொம்ப நோயாதா இருக்கு எங்க பாத்தாலு அதேதா சொல்றாங்க
இப்ப இருக்கற கொழந்தைங்க அப்டிதா சாப்புட்றதே அப்டிதா
ஆமா பசங்க எங்க ஹைஜினிக் ஃபுட்டாவே எதுவு சாப்ட மாட்டதுங்க சத்தான ஃபுட் சாப்ட்டா பரவால நோய் எதிர்ப்பு சக் தி இருக்கு அந்த அதுதா இல்ல நீங்க சொன்ன அதா கரெக்ட்டு எதுவுமே சாப்ட மாட்டந்துங்க எல்லா ஒ
சேர் நா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூப்பிடட்டா எனக்கு ஒரு வேற ஒரு கால் வந்துட்டுருக்கு
செரி ஓகே ஓகே பாருங்க ஓகே ஆ செரி ஓகே ம் பாய்